ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நா பேசுனத் கேக்குதுங்ளா தெளிவா
ஆ தெளிவா கேக்குது தோழி நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தொழி
சாப்ட்டீங்ளா இல்லைங்க தோழி கொஞ்ச நேரமாகு
ஓகே ம்
சரிங் தோழி சொல்லுங்க எதுக்காக கூப்ட்டீங்க
ஆ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ரெசிபி பத்தி கேக்லா அப்டின் தா உங்கள்கு கால் பண்ணே இன்னைக்கு இப்போ முட்ட வச் சி நெறய ரெசிபி இருக்கு இல்லையா ஆனா வந்துட்டு எனக்கு அவ்ளவா வந்து என்ன பண்றது அப்டின்ற மாரி தெரியாது என்ன ஒன்னு வேக வச்சு சாப்டுவோ இல்லன்னா ஒரு ஆம்லேட் மாரி போட்டு சாப்டுவோ இல்லன்னா வந்து ஒரு கொழம்பு பண்ணுவோ அவ்ளதா அதுக்கு மேல வந்துட்டு நெறைய ரெசிபி வந்துட்டு சொல்றாங்க பட் எதுவு நா ட்ரை பண்ணது கெடயாது அந்த மாரி உங்கள்க்கு ஏதாவ்து ரொம்ப புதுமையான ஒரு ரெசிபி மாரி முட்டைய வச்சு ஏதா தெரியுமா தோழி உங்ளுக்கு
கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா முட்டைய வச்சு நம்ம நெறைய பண்ணலாம் இப்ப வந்து நீங்க முட் டைய வந்து இந்த மயனிஸ் மாரியு வந்து செய்யலாம் ஆ ஒன்னு இல்ல அந்த வெள்ளக்கருவ வந்து வேக வச்சு நீங்க எடுத் ததுக்கு அப்புறோ எண்ண பூண்டு போட்டு செல பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ ஹெல்தியா இரு கணு அப்டிங்கறதுக்காக வந்துட்டு சன் ஃப்ளவர் ஆயில் போட மாட்டாங்க தேங்கா எண்ணெய வந்து உபயோகிப்பாங்க அந்த மாரி தேங்கா எண்ணெய வந்து நீங்க போட்டுக்குறதா இருந்தாலு போட்டுக்குலா போட்டுட்டு நல்லா வந்து நீங்க அரச்சு எடுத்தீங்க அப்டின்னா உங்களுக்கு வந்து மயனேஸ் ரெடி ஆயிரு அத வந்து நீங்க செல பேர் வந்து பிரியாணில நல்லா போட்டு சாப்டுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அ லேஸு சிப்ஸு அந்த ஐட்டோ அதுக்கெல்லாமே வந்து வச்சு சாப்டுவாங்க அந்த மாரி நீங்க கூட வச்சு சாப்ட்டுக்லா
பட் அந்த வெள்ள இத வேக வச்சு நம்ம அரைக்கும் போது அது ஒரு மாரி ஸ்மெல் ஜாஸ்தியா வராதா எனக் கு அதுதா யோசனையா இருக்கு அந்த மாத்ரி பண்ணும் போது எப்டி இருந்தாலு அந்த ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வந்துரு இல்யா அது நல்லாவு இருக்காது நமக்கு அந்த ஸ்மெல்லு அத பத்தி என்ன நெனைக்றீங்க
அ இல்ல தோழி அத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரல்லா நீங்க வைக்க முடியாது இப்ப நீங்க வந்து சமச்சீங்க இப்ப காலைய்ல செஞ்சீங்க அப்டின்னா மதியானத்துக்குள்ள நீங்க வந்து சாப்ட்டு தீத்தர்ணு அந்தளவுக்கு நீங்க ஒரு ரெண்டு முட் டைய எடுத்தீங்னாலே அதுவே நாலஞ்சு பேர் சாப்பிட்லா அதுவே வந்து போதுமானதா இருக்கு அது மட்டு இல்லாம நீங்க ரொம்ப நேர வை வைக்கிறீங்க நைட் வரைக்கு வைக்கிறீங்கன்னாதா அது வந்து உங்ளுக்கு வாட வர ஆரம்பிக்கு அதே மாதிரி வந்துட்டு நீங்க நல்லா வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுங்கா அரைக்காம திட்டுத்திட்டா வச்ருவாங்க அந்த அது வந்து அப்டி வைக் வைக்க கூடாது நல்லா நல்லா அரச்சிர்ணு ஆ உங்களுக்கு தேவைப்பட்டா சின்ன மிக்சி ஜார் கூட நம்ம பொடி அரப்போ பாத்தீங்ளா அந்த மாரி மிக் சி ஜார்ல கூட போட்டு நீங்க நல்லா அரைச்சுக்கலா நைசா அரைச்சிட்டீங்க அப்டின்னா அது வந்து உங்களுக்கு வாடையே வராது அந்த வாடையு வரக்கூடாது அப்டிங்கிறக் காரணத்துனாலதா வந்து நம்ம எண்ணெ அதெல்லா ஊத்துறோ அந்த மாரி நீங்க போட்டுக்கலாம் இன்னு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டை முட்ட வந்து பிடிக்காது அப்டிங்கிறவங்க பன்னீர் போடுவாங்க சீஸ் போடுவாங் க அந்த மாரியு போட்டு பண்ணலாம் எது போட்டாலுமே புரோட்டீன்தா அதனால நீங்க வந்து போட்டு பன்னீரும் ஆ சீஸும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இது பண்ணி போட்டு நீங்க வந்துட்டு அதையும் இதே இதுதா எண்ணெ ஊத்திட்டு அவங்களுக்கு வந்து பூண்டு வந்து போட்டு நீங்க இது பண்ணிக் ல்லா பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா அத நீங்க எதுக்கு வேணாலு போட்டு சாப்லாம் தோழி இது போக வந்து வேற என்ன முட்டையில வந்து பண்ணலாம் அப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா முட்ட பொரியல் மாரி பண்ணலாம் வெங்காயம் வந்து போட்டு அத ஒரு முட்ட பொரியல் இன்னொரு வகையா நா செய்ற முட்ட பொரியல் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சோ மசாலா போட்டு செய்வே அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மா வெறு சாதம் கூட கூட வச்சி சாப்லாம் தோசையில வந்து பாத்தீங்கன்னா உள்ள மசா ல் தோசைல நம்ப எப்டி உள்ள வச்சி வந்து சாப்டுவோ அந்த மாரியு செஞ்சி சாப்லா எப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய்ய ஊத்திட்டு அத வந்து நா திருமணத்துக்கு முன்பு பண்ணே இப்ப திருமணத்துக்கு பின்பு வந்து பண்ணுன்னு நெனைக்கிறே பட் அதுக்கு ஒரு டைம் டைம் வந்து கெடைக்க மாட்டிங்குது ஆனா வீட்ல முட்டை வந்து மட்டு நெறையா இருக்கு ஆ நீங்க என்ன பண்ணலா அப்டின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ணெய்ய காய வச்சி கடுகு சீரகம் கொஞ்சோ போட்டுக்கோங்க போட்டுட்டு வெங்காயோ வெங்காய வந்து பாத்தீங்கன்னா நல்லா நைஸா வந்துட்டு இப்ப நீட்டமா வெட்டுனாலும் செரி சின்னதா வெட்டுனாலும் செரி வெட்டிட்டு தக்காளியும் அதே மாரி சின்ன சின்னதா வந்து இது பண்ணிக்கணு வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா வணங்கணு இதுல வந்து வெங்காயம் தா நல்லா வணங்குறதாதா இருக்கு போட்டதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அது போக வந்து கரம் மசாலா மொளகாத்தூளு அப்பறோ மல்லி மல்லித்தூள் வந்து கொஞ்சோ ஓரளவுக்கு லைட்டா போட்டா போது அர டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டு மொளகா தூளு மல்லித்தூளு அதுக்கப்பறோ கரம் மசாலா கரம் மசாலாதா முக் கியமானது போட்டுட்டு நீங்க நல்லா எல்லாத்தையு கிண்டி வுட் டிங்னாலே அது கலரே வந்து பாக்க இந்த இப் நல்லா ரெட்டிஷா அந்த மாதிரி இருக்கு அந்த மாரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எவ்ளோ முட்ட உங்களுக்கு தேவ படுதோ அந்த முட்டையை வந்து நல்லா போட்டுக்கலா போட்டா அப்பறோ உப்பு எல்லா போட்டுக்கோங்க லைட்டா வந்து பாத் பார் உங்களுக்கு காரம் வந்து வேணு அப்டின்னு நெனச்சிங்கன்னா மொளகாதூள் போக வந்துட்டு நீங்க பெப்பர் போட்டுக்கலாம் அதே மாரி நீங்க அந்த வெங்காயத் தாளிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பச்ச மொளகா ஒன்னோ ரெண்டோ வந்துட் டு வீட்ல எப்டி காரம் வந்து சாப்டுவாங்களோ அதுக் கேர்ப்ப நீங்க வந்து போட்டுக்கலா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தோசைக்கி கூட எதுவு இல்ல வெறு இதுதா இது மட்டு பண்ணீங்கனாலே போது மசால் தோச நம்ம சாப்டுவோ அந்த மாதிரி இத வந்து நீங்க சாப்ட்டுக்கலா இந்த ஒரு முட்ட இதுவுமே வந்து நல்லா இருக்கு
சொல்றீங்களா முட்ட பொரியல் மாரி பண்றிங்களா அந்த மாதிரி இந்த மசாலாலயு வந்து முட்டையை ஒடச்சி ஊத்தி ஆ அப்டியே வ வதக்கிடணு அப்டின்றிங்களா
ம் ஆமா தோழி அதுலயே வந்து கடைசியா எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்பறோ கடைசியா வந்து நீங்க முட்டையை போடணு
ஆ அதான் ஒடச்சி விடணு
ஆமா போட்டுட்டு நீங்க நல்லா இது பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரெடி ஆயிரும் தோழி அத வந்து நீங்க வெறும் சாதத்துக்கு கூடவே வச்சு சாப்பலா இப்படியு வச்சு சாப்பல்லா நல்லாருக்கு மேல உங்களுக்கு விருப்பப்பட்டா கொத்த
ஆ ரெசிபி சொல்லா நா நெனைக்கிறே நீங்க சொன்னதுக்கு அப்புறோ தா எனக்கு ஞாபகம் வருது இப்போ ஒரு கொஞ்சோண்டு வந்துட்டு ஒரு வட சட்டியில வந்து கொஞ்சோ எண்ணெ ஊத்திக்கணு கொஞ்சோ எண்ணெ ஊத்திட்டு கொஞ்சோ சோம்பு போட்டர்ணு சோம்பு போட்டுட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு கொஞ்சோ கருவேப்பில போட்டுட்டு அதுக்கப்பறமா ஒரு ஆனியன வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்த வந்து நறுக்கி அதையு வந்துட்டு ஆட் பண்ணின்ணு நல்லா வதக்கிட்டே இருக்கணு இதுவ நல்லா வதக்கிட்டே இருக்கம் போது என்ன பண்ணான்னா வந்து கொஞ்சமா வந்து அந்த ஒ வேக வச்சுக்கணு முட்டைய ஒரு நாலு முட்டைய வந்துட்டு வேக வச் சிட்டு அத நாலு பீஸா கட் பண்ணிக்கிணு கட் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்குணு அ அந்த வெள்ளக் எல்லோ இந்த இதோட வந்துட்டு மஞ்ச கருவோட வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்குணு அப்புறோ வந்துட்டு இப்ப வெங்காயே வதக்குறோல்லயா வதக்கின ஒடனே என்ன பண்ணனு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்பறமா கொஞ்சோ மஞ்சத்தூள் போட்டுருனு கொஞ்சோ மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த நம்ம அ அ கட் பண்ணி வச்சிருக்கோல்லயா அந்த வெள்ள முட்டைய அந்த முட்டைய கட் பண்ணி வச்சது வேக வச்சத அத வந்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கணு போட்டு நல்லா கொஞ்சே பெரட்டிட்டு கொஞ்சோண்டு பெப்பர் தூள் மட்டு போடணு கொச்சோண்டு பெப்பர் தூள் போட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட் டு கொஞ்சோ அ புதி் அ இது கொத்தமல்லி எலைய வந்துட்டு தூவி விட்டுட்டீங்ன்னா ஆ வந்துரு ரெடியாயிடு நீங்க வந்துட்டு இதுல கார பொடியோ எதுமே போடக்கூடாது ஜெஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சத் தூளு கொஞ்சோ மெளகு தூள் மட்டுந்தா போடணு இந்த ஒரு ரெசிபி வந்துட்டு ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டாருக்கு இந்த ச அ ரசோ சாதத்துக்கு ஒரு சப்பாத்திக்கு செரி தொட்டு சாப்பர்றதுக்கு அவ்ளோ நல்லாருக்கு நல்லா எல்லோயிஷ் ஷாருக்கு இந்த ரெசிபியே இத நீங்க கண்டிப்பா ட்ரைப்பண்ணி பாருங்க தோழி ரொம்ப நல்லாருக்கு இது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நானு முயற்சி பண்ணி பாக்குறே இது போக வேற என்ன தோழி ஒங்களுக்கு
கொஞ்சோ பேக்ரவுண்ட் நா இருக்கு தோழி ஒங்களோட இதுல அ இப்ப செரியா போச்சு அ இன்னோன்னு ஒரு ரெசிபி பாத்தீங்கன்னா வந்துட்டு நா இப்போ ஒரு ரீசெண்ட்டா வந்துட்டு நா ட்ரை பண்ண அத வந்து எப்படின்னா வந்து ஒரு நாலு முட்டைய வந்துட்டு ஒரு பாத்திரத்துல நல்லா அடிச்சுக்குணு நல்லா அடிச்சுட்டு என்ன பண்ணுன்னா இட்லி பாத்ரத்த வச்சு அதுக்கப்பற ஒரு இப்பல்லா நமக்கு அந்த ஒரு இது தட்டு மாரி கெடக்கிதில்லையா அதுல வந்துட்டு இத ஊத்திக்குணு ஊத்திட்டு அப்பிடியே வந்து உள்ள வச்சு ஒரு ப ஒரு பத்து நிமிஷோ நல்லா வேக விட்டு அஆ இட்லி வேக வைக்கிறோன்ல இட்லி பாத்திரத்துலே வேக விட்டு எடுத்து வச்சுக்கணு எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணோனா அத வந்து பீஸ் பீஸா வந்துட்டு ஒங்குளுக்கு நல்லா வந்துட்டு ஓ நல்லா திக்கா வந்து வெ வெந்துருக்கு ஒரு இட்லி மாதிரி ஆயிடு நல்லா அத வந்து நீங்க கத்தி வச்சு அ ஹா அந்த நம்மோ மிக்ஸ் பண்றோல்லையா அந்த முட்டையிலே கொஞ்சோ உப்பு கொஞ்சோ மெளகுத்தூளு போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்பறோ வேக வச்சு எடுத்துக்குணு அதுக்கப்பறோ இத வந்துட்டு நல்லா ஒரு கத்தி வச்சு பீஸ் பீஸா வந்துட்டு கட் பண்ணிக்கிணு கட் பண்ணி தனியா வைக்கணு அதுக்கப்பறமா நீங்க ஒரு மசாலா ரெடி பண்ணு ஒரு பாத்ரோ அ வட சட்டி வச்சி கொஞ்சோ எண்ணெய உட் டு கொஞ்சே வந்துட்டு அ கடுகு உளுத்தம்பருப் போட்டு கொஞ்சோ சோம்பு போட்டுட்டு அ அதுக்கப்பறோ என்ன பண்ணலான்னா வந்துட்டு கொஞ்சோ அ வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணு கொஞ்சமா வந்து தக்காளி போண்ணு ஒரு அர தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வதக்கிட்டு மஞ்சத் தூள் மொளகா தூளு தனியா தூளு கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு இப்ப நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கோல்லயா அந்த முட்டைய என்ன பண்ணொன்னா இதுலயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ணு அந்த முட்ட வந்து கொஞ்சங்கூட ஒடையவே ஒடியாதனால நம வந்து வேக வெச்சு எடுத்ததுனால இத வந்துட்டு அப்டியே மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அப்டியே சூப்பர இருக்கும் அந்த பொரியல் மாதிரி ஆயிடும் ஒரு தொக்கு மாரியே ஆயிடும் அப்டின் சொல்லலா நம்ம நார்மலா வந்துட்டு முட்டைய ஒடச்சு உட்டா இந்த வெள்ள தனியா அதுக்கப்ற அந்த மஞ்சக்கரு தனியா அந்த மாதிரி வந்துட்டு ஆகு இல்லயா அந்த மாரி இல்லாம இது வந்துட்டு நல்லா வேக வெச்சு எடுத்ததுனால ஒரு ஒரு பன்னீர் க்யூப் வந்து எப்டி இருக்கு பன்னீர் எல்லா வந்துட்டு ஒரு மாரி ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு ஒடையாம நல்லா திக்கா இருக்குல்ல அந்த மாதிரியே வந்துட்டு இந்த ரெஸ் பியு இருக்கு இது வந்துட்டு நம்ம பன்னீர் வந்துட்டு சில பேருக்கு வந்து அந்த பால் பொருட்கள்னால வந்துட்டு பன்னீர் வந்து ஒத்துக்காதுன் சொல்லுவாங்க ல்லையா அந்த மாரி இருக் க்கிற ஒரு சமயத்துல வந்துட்டு நம்ம இந்த மாரி வந்து பன்னீர்ன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி கொடுத்தோனா அது வந்துட்டு ஒரு டிஃபரண்டான ரெசிப்பி தோழி இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வரும்
கண்டிப்பா தோழி நீங்க சொன்னது ரொம்ப இதாவே இருந்தது நா வந்து பயன்படுத்தி பாக்குறே இப்போ அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்போ பன்னீருங்கிறது பன்னீர்ல வந்து ஏன்னா எங்க குடும்பத்தில வந்து க்ரேவி செய்வோ இல்லைன்னா நாங் வந்து அந்த பொறிச்சு எடுத்து அந்த மாரி ஏதொ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருப்போ அது போக வந்து வித்தியாசமா ஏதாவது பண்ண முடியுமா தோழி பண்ணீர்ல
பண்ணிர்ல ஆமா நீங்க கண்டிப்பா பண்ணலா இப்ப வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ஆ சின்னதா வடசட்டி வெச்சுட்டு நீங்க என்ன பண்ணா பூண்ட நல்லா கொஞ்ச நறுக்கிக்லா கொஞ்ச நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டு என்ன பண்ணலா கொஞ்சொ எண்ணெய விட்டு அதுக்கப்ற வந்துட்டு இந்த பூண்ட போட்ர்ணு இந்த பூண்ட போட்டு கொஞ்ச நல்லா வ வதங்கினது அப்ற என்ன பண்ணா பன்னீரா வந்துட்டு நல்லா கியூப் கியூபா கட் பண்ணி வெச்சுட்டு அதையு வந்துட்டு இதுல அப்டியே ஆட் பண்ணிட்டு நல்ல அ கொஞ்சொ கொஞ்சோண்டு மஞ்சத்தூலு கொஞ்ச வந்துட்டு ஆ கரம் மசாலா அப்ற மிளகு தூள் மிள மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வதக் க்கி விடணு கொஞ்சொ நல்லா வதக்கி விடம் போது அந்த பூண்டு வந்துட்டு ப இந்த ஒரு பன்னீரு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரு அப்ப வந்துட்டு அந்த ஒரு டிஷு மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு தனியாவே சாப்பிட்லா இப்ப பசங்க ஏதாது பசிக் கிது அப்டின்னு சொன்னாங்கன்னா நீங்க இத மட்டு பண்ணி கொடுத்தங்கன்னாவே அவ்ளோ டேஸ்டா இருக் சொல்லிட்டு சாப்டுவாங்க இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணிருக்கே அதுக்கப்ற பண்ணீர் புர்ஜின்னு சொல்லுவாங்க அது எப்டின்னா வந்துட்டு அந்த பன்னீரையே வந்துட்டு நல்லா நீங்க ஆ துருவிக்னு துருவி எடுத்து வெச்சுட்டு என்ன பண்ணனா இதே மாரி ஒரு வட சட்டி வெச்சுட்டு கொஞ்ச எண்ணெயா விட்டு கொஞ்ச சீரகம் போட்டுட்டு கொஞ்சமா வந்து ட்டு ம வெங்காயத்த போட்டு கொஞ்சோ ஆ கொஞ்ச தக்காளி வேன்னா அர தக்காளி கொஞ்சோன்டு போட்டுட்டு அதுக்கப்ற எல்லா மசாலா ஐட்டமும் போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா துரும்பி வெச்ருக்கோ ல்லயா அந்த பன்னீரையு இதுலயே போட்டு அப்டியே வதக்கி நா கொஞ்சோன்டு லாஸ்டா பெப்பர் தூள் போட்டுட்டு பன்னீர் புர்ஜின்னு சொல்வாங்க கொஞ்ச முட்ட பொறியல் மாரியே இருக்கு இருந்தாலு பன்னீர்ல பண்றது இத வந்துட்டு நீங்க தோச பண்றீங்களா நீங்க தோசைக்கு மேல வந்துட்டு இத நல்லா போட்டுட்டு அத வந்து உருட்டி இது சாப்பிட்டீங்கன்னா மசால் தோச ல்லா சாப்டுறோல அந்த மாரி பன்னீர் தோசன்னு சொல்வாங்க இதுவு கண்டிப்பா பண்ணி பாக்லா தோழி ரொம்ப நல்லா இருக்கு
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன விஷயம் எல்லா பயனுள்ளதா இருந்தது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலா நன்றிங்க தோழி நன்றி